ஆ சிஸ் கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு
இப்ப கேக்குதா
ஆஹ் கேக்குது சிஸ் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோங்க சாப்ட்டாச்சா
உம் சாப்ட்டாச்சு நீங்க
இனிமேதா சாப்புட்னு
இனிமேதா சாப்பிடனுமோ ஓகே ஓகே இன்னைக்கி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலா
ஆஹ் பெண்களின் சாதனைகள் பத்தி பேசலாமா
ஆஹ் ஓகே கண்டிப்பா பேசலா
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம பெண்களின் சாதனைகள்னா ஸ்கூல் டைம்ல படிச்ச புக்லதா ப படிச்சிருப்போ அப்பதா அந்த கல்பனா சாவ்லா அதுதா எனக்கு ஞாபகம் வருது டக்குன்னு பெ பெண்களின் சாதனைகள்னவுட்னே அவங்கதா ஞாபகத்துக்கு வராங்க இல்ல படித்ததில்ல
ஆமா கண்டிப்பா-கண்டிப்பா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றப்ப இந்த மாரி வரிசையா நம்ம ஆஹ் ஸ்டிக்கர்ஸ்லா ஒ ட்டுவோ அந்த பிக்சர்ஸ்லா கல்பான சாவ்லாதா ஃபஸ்ட் ஓட்டுவோ அதனால நமக்கு எடுத்தவுட்னே அது ஞாபகோ வருது இப்ப பெண்கள் பாத் தோ எடுத்துக்கிட்டோன்னா இப்ப எல்லா துறைகள்லயுமே சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டு வளர்ச்சிக்கும் செரி சமூ-சமூக முன்னேற்றத்திற்கும் செரி ஒரு நல்ல பங்காற்றிட்டு வராங்க அப்டின்னு நெனைக்கிறே ஒரு காலத்துல ஆ வீட்டு பொறுப்புகள மட் மட்டுமே பாத்துட்ருந்தாங்க பெண்கள் ஆமா இப்பதா வந்து கல்வி அறிவியல் மருத்துவம் விளையாட்டா இருக்கட்டு இல்ல அரசு சியல்ல கூட முக்கியமா அரசியல்ல தோ விண்வெளி ஆராய் சில நீங்க சொன்ன மாரி கல்பனா சாவ்லா இந்த மாரி பல துறைகள்ல வந்து அவங்களோட திறமையை நிரூபிச்சுட்டு இருக்காங்க பெண்கள் நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா கண்டிப்பா நாங்க படிக்கும் போது அந்த ஒரு டாப்பிக்கே ஒரு-ஒரு லெசனே கல்பனா சாவ்லாவோட னாதா இருந்தது அப்ப அதெல்லா படிக்கும்போது இங்கிலீஷ்ல இப்பிடில்லா இருந்திருக்காங்களா இப்பிடில்லா அது எப்டி அவ்ளோ தைரியமா வானத்துக்கு போறாங்க விண்வெளிக்கு எப்டி போறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறலா ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ சொல்ல மாரி எல்லாமே கபடி கிரிக்கெட்டு் எல்லாத்துலயுமே பெண்கள் வந்துட்டாங்க
ஆமா-ஆமா அவுங்களோட இந்த முன்னேற் அடித்தளமே எதுன்னு பாத்தீங்கன்னா கல்விதா மோஸ்ட்லி நாம படிச்சதாலதா அவங்கள்லா இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க முடியுது அஹ் கல்வி கல்வி கற்ற பெண்கள் தான் வந்து நல்லா கண்ணி தன்னம்பிக்கையா வாழ்க்கையை பேஸ் பண்ணிட்டு குடும்பத்தையும் பேஸ் பண்றாங்க இந்த சமூகத்தையும் பேஸ் பண்ணிட்டு அதே கெரியரு சோ இந்த மாரி மத்த ஆமா எல்லா எத்தையுமே பாத்துக்கறாங்க பாத்தீங்கன்னா எதுல எதுல மருத்துவ மருத்துவத்துறையில் இருக்காங்க ஆசி பிரியரா இருக்காங்க சோ இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நைரி நிறையா பொறுப்புல இருக்கறதால அதெல்லாம் ரொம்ப பெண்களுக்கே பெருமைதான் அது
ஆமா முன்னாலலாம் பெண்கள் எல்லாம் வீட்டு விட்டு வெளியிலாம் வரமாட்டாங்க ஸ்கூலுக்குலாம் ரெண்டா கிளாஸ் மூணா கிளாஸ்க்கு மேல படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இப்போ வந்துட்டு வீட்டுல குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுமே வீட்டுல வந்து பிசினஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு இதை சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தலயே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களை பாத்துக்கிட்டு நிறைய பிசினஸ் பண்றாங்க ஒர்க் ப்ரம் ஹோம் பண்றாங்க ஹ துணி பிசினஸ் பண்றாங்க ஆ வீட்டு்ல இருந்தே அந்த மாதிரல்லாம் இப்ப நிறைய வந்துட்டு பெண்கள் சாதிசிட்டே தான் இருக்காங்க
ஆமா இப்ப பாத்தா இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதால அவங்க வீட்ல இருந்தே நிறைய போர்ஸ்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கல் ப்பனா சாவலா விண்வெளி வீராங்கனை அப்படின்னு சொல்லுவான் அவங்க அதுக்கப்புறம் ஹ் ஏவுகணை விஞ்ஞானின டெஸி தாமஸ் அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல அவங்களும் வந்து ஒரு நல்ல திறமைய அவங்க காமிச்சிருக் ப்பாங்க அதே மாதிரி முன்னாடி பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்தியாவோட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஓ ஆமா அவங்களுக்கு மேனாட் ரியாஸ் சேவை பண்ணி பண்றேன் ஆஹ ஆமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் அதே மாதிரி விளையாட்டு துறையில பாத்தோனா பிவி சிந்துவட் ஏய் நம்ம ஹ அப்போல்லாம் பா போம்ல்லையா டிவி சிந்து ஆமா மேரி கோம் மா அவங்க எல்லாம் வந்து
இப்ப கூட ஒரு ஒருத்தங்க விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க உயிரோட சுனதா வில்லியம்ஸா
ஆ சுனிதா வில்லியம்ஸ்
ஆஹ் அவல்லாம் ரொம் ரொம்ப நாள் அங்க தங்கிருந்து திரும்ப உ உயிரோட வருவாங்களாங்கிற டவுட் நாளையே டவுட்லயே இருந்து ஆனாங்க எப்டி உயிரோட வந்துட்டாங்க பூமிக்கு அந்த மாரில்லா நியூஸ் போட்டாங்க ஆ ஆக்சிஜன் அளவு இல்ல கொறைஞ்சிருச் ச்சி அவ்ளதா அப்பாங் அவங்க இருக்கும்போது அவங்க மனசு ந என்னதான் இருந்த இருக்கும் அப்ப அவள தைரிய இருந்தாங்க வந்துருக்காங்கன்னா பாருங்க
ஆமா அவங்க திரும்பி பூமிக்கு வந்திருக்காங்க அதோட அவங்களோட தன்னம்பிக்
தன்னம்பிக்கைதா காரணோ
ஆமா அப்டின்னு சொல்லலா நல்லா அதே மாரி நம்மளோட அவங்களோட வீட்டு பொருளாதார வளர்ச்சிய மட்டு பாக்கா நம்ம இந்த பெண்கள் நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஆமா உம் நல்லா பசினஸ்லாம் பன்னீர்
பண்ணிட் ம் ம் இப்பல்லா நான் எப் ம் ஆமா கண்டிப்பா ம் அதல்லா சோஷியல் மீடியால போனாலே நெறைய அதான் வருது லேடிஸே நெறைய பொட்டிக் பொட்டிக் பிஸ்னஸு அப்றோ ஸ்டிச் பண்றது பிளவுஸ் ஸ்டிச் பண்றது ப்ளஸ் நெறைய யாருமே சும்மா இருக்கறது கெடையாது ஆரி ஒர்க்கு தையலு எல்லாமே நெறைய பெ எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப்தா ரெண்டு மூணு கொழந்தைங்களோட அம்மாக்களாக இருக்காங்க ஆனா அந்த அவங்க வந்து நம்ம ஏன் சும்மா இருக்கணு நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணு நம்மளு ஏதாவது ஒரு துறைல சாதிச்சிரணு அப்டிங்கற மாரி நெ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் பாக்கும்போது நம்ம என்ன பண்றோ சும்மாதா இருக்கோ அப்டிங்கறதால எனக்கு தோணணு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணு அப்டிங்கிற ஒரு ஆர்வம்லா வந்திருக்கு எனக்கு
அவங்க ஆர்வம்ல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கான முயற் செய்ணு போடுவோ அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி ஒரு பெண் கல்வி கத் த்து ஒரு குடும்பமே கல்வி கற்ற மாரி அப்டின்னு அது ஆமா அதெல்லா ரொம்ப ஆமா உண்ம அதெல்லா ஆமா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அ பெண் நம்ம பெண்களோட சாதனைங்கிறத் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வருது ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப எல்லா த்தியுமே சம வாய்ப்பு குடுத்த தாள ஊக்கமும் குடு குறாங்க சமவாய்ப்பு பெண்களுக்கு ஆமா கடை க்கிறதால அவங்க இன்னும் பல உயரங்களை அடைஞ்சிட்ருக்காங்க அதான் ஒரு நல்ல ஒரு அதாவது நாட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம் நாட்டுக்கு மட்டு இல்ல வேர்ல்ட் வைஸ் ரொம்ப நல்ல விஷயம்
ஆமா நம்மளே ஏதாவது ஒரு நாளா சாதிக் ஏதாவது ஒரு இதுல அப்படின்னு நினைச்சிட்டு இப்போன ஆரி ஒர்க் கத்துக்கலா அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்க எனக் கொளந்தைங்களா ஸ்கூல் போக ஆரம்பிச்ட் காங்க வீட்ல சும்மாதானா இருக்கோ ஒரு ஆரி போட்டு கத்துக்கலா ஆரி ஒர்க் வந்துட்டு எல்லாத்துலயுமே இப்ப ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் ன்னு ரொம்ப பேமஸா இருக்கு கொஞ்சம் கத்துக்கலானு நினச்சிருக்கேன்
சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் தான் கத்துக்கலா ந இனி ஆரி ஒர்க்ல்லா கத்துக்கிட்டு பண்ணி க்கருன்ன ஆஹ பிஃபோர் மேரேஜ் வந்து அதெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தேன் நானே ஆஃப்டர் மேரேஜ்லா அதெல்லா பண்ண முடியல பட் ஏன் பிளவுசுகள நா பண்ணிட்டுதா இருக்க அது இன்ட்ரெஸ்ட்ங்காவோ இருக்
நம்ம ப்ளௌஸ்சுக்காகவாது நம்ம தைக்கணு க த்துக்கடணு அப்டிங்கிற ஒரு எண்ணம் தா நம வெளில குடுத்து காஸ் குடுத்தும் தைக்கிறதுக்கு பதிலா நம்ம நம்மளுக்கே நம்ளுக்கு புடிச்ச மாரி தைச்சிக்கலாம்ல்ல
கண்டிப்பா கண்டிப்பா சின்ன விஷயத்தில இருந்து ஆரம்ச்சி நம்ம இன்னும் பல சாத புரியணும்னு நினைக்கிறேன் ஆமா இந்தியா வரலாற்றில பாத் தோன ராணி வேலுணாச்சியார் அப் அப்டின்னு நம்ம படிச்சிருகோல்லையா உங்கள துணிச்சலான பெண் அப்படின்னு ஹ அவங்க ஆமா அவங்கள பாத்தா ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போராடிய முதல் இந்திய பெண்மணி அப்டின்னு சொல்லலாம் அவங்கள ஐயோ அதெல்லாம் வந்து அதுக்கெல்லா ஒரு கட்ஸ் வேணு வந்து அ அப்போ அப் இப்பல்லா பாத்தீங்கன்னா அங்கிலேயார் நம்மளை அடிமையா சிறந்த காலம் அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஒரு தனியாலா நின்னு போராடின ஒரு பெண்மணி அப்படின்னா அந்த பெரும ராணி வேலுநாச்சியாருக்கு சேரும் அதே மாரி ராணி லக்ஷ்மி பாய் அவங்களுமே ஒரு வீரமங்கை ஆஹமா ஜான்சி ராணி
நாங்க இப்ப ரீசண்டடா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அரண்மனை இரு முச்சு அந்த அரண்மனை ஒரு ஒரு ஆனா ஆனா மாநிலத்துக்கு தா போராடுநாங்க
பேரு எனக்கு சரியா ஞாபக வருமான்ருச்சி அவங்க கோட்டைக்குல்லாம் போயிருந்தோம் உள்ள அவங்க வாழ்ந்த அரண்மனை அவங்களோட பெட் அவங்களோட அவங்க உபயோகப்படுத்தின க எல்லாமே வச்சிருந்தாங்க அப்ப அந்த காலத்துலயும் இவளோ வசதிய அவங்க வாழ்ந்து இருந்திருக் இருக்காங்க அப்டிங்கிற மாரி தோணுச்சி
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அது அந்த இதெல்லாம் பலசெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நறைய பெண்மணிகள் அதாவது அப் ப்போ அ பெண்கள ஒரு அடிமை மாரி கொஞ்சம் வச்சிருந்தாங்க
ஆஹ் அதையும் மீறி நறைய பேரு வந்துட்டு
ஆமா தண்ட போட்டு வீட்டுலயே சண்டை போட்டு வெளியேயும் வந்து சண்டை போட்டு நம்ம நாட்டுக்காக ஆஹ் ஆங்கிலேயர்ட சண்ட போட்டு சரோஜினி நாய்டு அவங்களையும் படிச்சிருக்கோங்கா அவங்களும் வந்து உரி பெண்களோட உரிமைக்காக ஆஹ ரொம்ப போராடுனாங்க நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் பெண்களோட உரிமைக்காக ரொம்ப போராடுனாங்க ஆமா பாரதியார்ல்லாம் வந்து பெண்களோ ட சுதந்திரத்துக்காக அவர் நறைய பாட்டு எல்லாம் எழுதியிரு க்கரு இல்லையா அப்பவே பெண்கள் வந்து இந்த அடுப்பாங்கரயவிட்டு ட்டு வெல்ல வரணும் படிக்கணும் வேலைக்கு போகணும்
ம்
ஆனா அவரு ரொம்ப எழுதிருக்காரு சோ இதெல்லா பாக்குறப்பதா நமக்கு அப்ப போ ஒரு மோட்டிவே வரு ஓகே இவுங்கல்லா நம்ம அந்த காலத்துலயே ஒண்ணும் பண்ண முடியாத காலத்து தளே இவ்ளோ எல்லார்ட்டையும் போ போராடி வெளில வந்திருக்காங்க நம்மளுக்குயெல்லாம் என்ன இ
இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு இப்ப யாரு நடந்து போறாங்க பஸ் இப்ப காரு பைக்கு அப்பல்லா நடந்தேதான போவாங்க போராட்டனாலும் செரி எதுனாலு செரி நடந்தேதா நட நடப்பா அததா நடந்தது அதுதா இப்ப டக்குனு நெனச்சா ஒரு காரு பைக்கு பஸ்ஸு ஏறி போய்றோம் அப்ல்லாம் நாள் கணக்குல ஹா இப்போ ஒரு ஊருக்கு போனாலுமே நால கணக்கு குதிரை வண்டியிலயோ மாட்டு வண்டியிலேயோ ட்ராவல் பண்ணித போவாங்க அந்த மாரல்லா இருந்திருக்கு
நமக்கெல்லா டெக்னாலஜீஸ் எல்லா நெறைய வளந்துருக் இருக்கு ஆனா நம்மளால அதை உபயோகப்படுத்த முடியாம ஆமா அப்டி இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்ச கொஞ்சமா எல்லாத்தையு உபயோகப்படுத்தி நம்மள ஒரு நல்ல நெலைமைக்கி வர ணும் அப்டின்னு நினைக்கிறே அளவு இப்ப இந்த வீர பெண்கயெல்லாம் பாக்குறப்பதான் நமக்கு ஒரு நம்பிக் எந்த சூழ்நிலையிலயு வந்து மனம் தளராம போராடுனா வெற்றி நிச்சயோ அப்டின்னு சொல்லி அந்த ஒரு நமக் க்கும் வருது சோ அதோடயே நம்மளு வந்து பல சாதனைகளை செய்யணுன்னு நெனைக்கிறே எல்லா பெண்களும்
ஹா நானும் அதான் நனைக்கிறேன் கண்டிப்ப இப்பா ஏதாவது ஒரு இந்த இயராவது ஏதாவது பண்ணனு அப்டின்னு நானு நெனைச்சிருக்கே
கண்டிப்பா
மோட்டிவேஷனலா நெறையா வீடியோஸ் எல்லாரையும் பத்தி கேட்டு-கேட்டு நம்மளுக்கே நம்மள ஒரு மோட்டிவேஷன் குடுத்து
வேற கண்டிப்பா நம்ம இன்னொரு கால்ல ச
ஆ ஓகே ஓகே தேங்க்யூ